வணக்கம்மா
வணக்கம்மா என்னா பண்ணிட்ருக்கீங்க
நானா இப்பதா டிஃபன் சாப்ட்டு வந்து அப்டியே ஆ ஃபோன் பண்ணேங்க
என் என்ன டிஃபன் செஞ்சீங்கன்னே சொல்லவே இல்ல
நானா இட்லி செஞ்சங்கோ ரொம்ப சாஃப்ட்டா வந்தது எனக்கு இட்லி
அப்டியா
ம்
இட்லிக்கு என்ன தொட்டுக்க
சட்னி பண்ணுங்க எங்க வீட்ல இட்லி சட்னி சாம்பாரு எல்லா ங்க
அப்டியா எப்டிங்க இட்லி சாஃப்ட்டா வந்துச்சி எப்டி ஊற வக்கிறீங்க அரிசிய
நானா பச்சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நீங்கோ இந்து என்னது புழுங்கல் அரிசி வந்து எவ்ளோ எடுக்குறீங்ளோ அதே ஆஃப் குவாண்டிட்டில பச்சரிசி எடுத் இருக்குங்கோ
ஆ
அதுவே ஒரு அந்த நீங்க எதுல அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுலயே ஒரு டம்ளரு உளுந் உளுந்து உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க
ம்
அதெல்லாம் மொத்தமா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு உளுந்த சில பேர் வந்து தனியா ஊற வெப்பாங்கோ சிலர் ஒன்னா போட்டுக்கூட ஊற வச்சிருவாங்கோ நா தனியா தா இந்த வாட்டி ஊற வச் ச்ச ஆ அரிசிலே வந்து கொஞ்சோ இது வெந் தயம் போட்டு ஊற வச்சுட்டோங்கு அப்புற அரைச்சின்னு வன்ட்டு மாவை வந்து நைட்டே வெளியே வச்சிருவேன்
ஆஹ்
காலேயிலே செய்யணும்னா நைட்டே வெளியே வச்சிருவேன் ஆஹ் அது அதனால வந் வந்து அது புளிக்கும் நல்லா புளிக்கவும் நல்லா வரும்ங் கீ
சரி இப்போ அரிசியும் அரிசியும் உளுந்தும் ஒரே டைம்ல ஊற வைப்பீங்ளா
ஆமாங்கோ
ஆஹ் இப்ப நீங்க தனித்தனியா ஊற வச்சு அது புரோஜனமே இல்லைங்க ஏன்னா அரிசிய வந்து டு மூணு மணி நேர ஊற வைக்கலாம்
ஆஹ் உளுந்து வந்து ஒரு மண் நேரம் அப்டி உம்
மட்டும் தாங்க ஊர் ஊற வைக்கணும் அந்த ஒரு மண் நேரத்தில தனி
இல்லைங்கோ சில டைம் வந்து மறந்துருவனா அதனால வந்து து ஒன்னா கூட ஆல்மோஸ்ட்டு நா நெறையனா வந்து ஒன்னாதாங்கோ போட்டு அத வந்து ஊற வச்சிருவே எப்பியனாதாஸ் செரி பாக்கலாம் தனியா எல்லாம் ஊற வைக்கிறாங்கட்டு அப்டிதா இப்ப இந்த வாட்டி வந்து சரி தனியா ஆனா தனியா நீங்க சொன்ன மாரி அரிக்கணும் ஆனா மாவுக்கடையில வந்து தனியா அந்த மாரி இது கொஞ்சோ உண்டும் அதுவும் அந்த மாரி அர்ச்சு கொடுக்க மாட்டாங்க இல்ல நம்மளுக்கு
ஆமாங்க இல்ல அரைச்சி குடுப்பாங்க நீங்க அது தனியா போட்டுட்டு முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப் அப்புறம் மேல நீங்க அர் சிய கொடுங்க
சோறு போட்டு சோறு இருந்தாலும் ஆட் பண்ணாக்க நல்லா வருமாமா என்னோ அம்மா சொன்னாங்க இது வந்து ஆமா இட்லி தோச எல்லா நல்லா வரும் நீ எப்பவுமே அரைக்கி மு து கொஞ்சம் சோறு போட்டு அ அதனால இப்ப ரெண்டு மூ அப்ப வந்து அப்படியே அரிச்சிட்டு இருந்தேன் இந்த இவாட்டிலலீ இ்ல அம்மா அப்பா எல்லாம் வந்துருந்தாங்கோ அப்போ அவங்க வந்து ஊரு வைக்கும் போது அப்படி கத்து கொடுத்தாங்க அண்ணா பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நல்லா ஜாலியா இருந்துச்சுங்க இந்த வாட்டி நீ
ஓஹோ வீட்ல நீங்க மாவு கிரைண்டர்ல அரைக்கிறிங்ளா இல்ல வெளிய மிஷின்ல குடுத்
வெளிய மிஷின்ல குடுத்து அரைச்சிர்றமா நாங்க வீட்ல எல்லா அடை அரை க்றதில
ஓ எங்க வீட்டாண்டங்க ஒரு குட்டி நாங்களு மி ஷின்லதாங்க குறிக்ற அரைக்கறோ அ எங்க வீட்டுக் கீழ ஒரு த்தரு இருந்தாங்க குட் டி கிரைண்டர் இருந்துது அந்த கிரைண்டர் ல இது மாரிதா தனியா ஊற வெச்சிருவாங்க அரிசியு சரி ஆ உளுந்தையு சரி தனித்தனியா ஊற வச்சி ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்த போட்டு அரைப்பாங்க அந்த உளுந்து அரைக்கிற அந்த கிரைண்டர்ல அரைய அரைய நைஸ் ஆக நைஸ் ஆக இந்த ஐஸ் கிரீம் எப்படி வரு இல்லைங்க கையில மெல்ட்டானா நொர மாதிரி அந் அந்த மாரி வருங்க வெயிட்டே இல்லாம அந்த நொரையாட்டோ
அதுதாங்க சூப்பரா வரும் ம் நல்லா வருங்க அது இட்லி எல்லா சூப்பரா வரும் பஞ்சு மாதிரி
ஆமாங்க அவங்க அடுத்த நாள் அத பா ட்டுதா எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அடுத்த நாள் இட்லிய கேட்டு ட்டங்க வெக்கமே இல்லாம
ஆ
அப்றோ வாங்கி சாப்ட்டு பா குடுத்துட்டாங்க ரொம்ப சாஃப்ட்டா இருந்துது ஃப்ரெண்டு தாங்க க்ளோஸா ஃப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க
அப்ப உரிமையில கேக்லாங்க அது ஒண்ணு தப்பே கெடயாது ஆ ஃப்ரெண்டுனா அது உரிமையாதா ஆயிடு இல்லயா நம்ப உரிமையில கேக்குறதுதான அதெல்லா ஒன்னு ப்ரச்சன இல்ல
ஆமாங்க ஆ சரி எப்டி இருக்குனு சொல்ட்டு சாப்ட்டு பாத்தங்க எனக்கு அப் அப்ப இருந்து ஆசையா இருக்கு எங்க வீட்டுல கிரைண்டரு வச்சிருந்து கூட நா வேஸ்ட்டு தாங்க பண்ண எடுத்து அப்டியே சும்மாவே வெச் ச்சுருந்து பட்டாணிக்கு போட்டுட்டங்க
அதுதாங்க இப்ப எல்லா நெறைய மிஷின்ல ஆட்டி பழகிட்டு யாருமே வீட்டுல வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அரைக்க மாட்டன்றாங்கோ அதுதாங்க விஷியோ எல்லா இந்த டக்குனு ஏனாப் போட்ட ஒடனே மாவு வந்துருதா யாரு இதுக்கு வேற ஒரு மண் நேர அதுக்கு டைம் எதி எடுத்து யாரு அரி எரும் வீட்ல கிரைண்டர்ல இருந்து இப்ப கிரைண்டர் கம்மி ஆயிடுச்சுங்க எல்லா வாங்குறது ரொம்ப ரேர் இல்ல யாரோ சிலர்தாங்க கிரைண்டர் வாங்குறாங்க
உண்மதாங்க அதுல அரைக்குர இட்லி மட் தந்தாங்க அவ்ளோ சாப்
ஆமா உண்ம அதுதாங்கொ தெரியுங்கொ எனக்கு அதுல அரைக்கிறது வந்து நம்ம இஷ்டப்படி எப்டி வேணுமோ மாவ இது பண்ணி அரைக்கணுமா நல்லா பொறுமையா நம்ம வீட்டுக்குனு போகும்போது இது கடைல குடுக்குறது எப்டினாலு இது பண்றாங்களா அதனால வந்து அதுக்கு இதுக் கு ரொம்போ வித் வித்தியாசொ வருதுங்க இது டக்குன்னு போட்டோனே இன்ஸ்டன்ட் மாவா கெடைக்குதுல்ல
ஆமாங்க
அதாங்கோ இது அது வந்து பொறுமையா அரைச்சு நம்ப என்ன பதத்துல வேணுன்டு அந்த மாரி பாத்து எடுக்கோனு அதுல அது தனியா உளுந்து தனியா அரிசி தனியா அர சி எடுக்குறோ அதனாலேயே வந்து நல்லா வருங்கோ ம்
அவு அவுங்க அரைச்சு எடுத்துட்டு அதே டைம்ல ஒன்னா சேத்து மிக்ஸ் பண்றாங்க மிக்ஸ் பண்ணும் போதும் திருப்பியு அந்த கைய்ல விட் ரொம்ப நேர அடிக்கிறாங்க ஒரு மாதிரி கைலியே
ஆம்மா
அது அடிக்கும்போது மாவு அப்பயே புளிச்ச மாதிரி அப்பயே அந்த மாவு
நல்லா உப்பி உப்பு உப்பின்னு வந்துரு ஆமா அந்த உப்பின்னு வரதுலே உங்களுக்கு இட்லி நல்லா வருமா இல்லையா ட்டா அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலா நல்லா அந்த மாரி உபின் வந்தாக்க மா ஒ சூப் அப்புர வரும்னுட்டு அர்த்தம் ஆஹ் மாவு உப்பளனாக்கா சரியா வராதுங்க அப்போ நம்மளுக்கு
ஆமா நம்ம கடேல அரைக்கிற மாவு கூட நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோ நைட்ல கை போட்டு கலக்கறதே கெடையாது அப்டியே வச்சற்றோம் அப்டியே வைக்
இல்லைங்க கலக்குனா அ ஆஹ் நாங்கல்லா நல்லா கலந்துருவோங்கோ
உப்பு போட்டுட்டு கலக்கி வைப்போ அப்படியா நான் ஒரு ஒரு நேரத்துல அப்டியே வச் ச்சிற்றே
அம் இல்லிங்கோ அப்டி வச்சாதான் ஆஹ் நல்லா இருக்காதுங்கோ உங்களுக்கு யூஸ் பண்ண அது
ஆஹ் ஆமாங்க எனக்கு அது தெரியுறதில்ல அதுனால இப்போ ஒரு அப்பப்போ நான் இப்ப எல்லாம் கலக்கி வச்சர்றேங்க நைட்ல
கலந்து அத கின்னோ கூட எல்லாம் எடுத்து மாத்திடுங்கோ அததுக்கு அதுலயே கூட விடாதிங்கோ
இல்லைங்க நான் கொஞ்சமா காலேலிக்கு தேவையானத மட்டும் கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டு மீதி அப்டியே அந்த டப் பாலயே முடி வச்சிருவேன்
உம் ஹும் நாங்க கொஞ்சோ கலந்துட்டு எல்லா அததுலயும் மாத்தி வச்சுருவோங்கோ ஆஹ் அது அதுக்கான சின்ன சின்ன ஒன் பை ஒன் உள்ள போடுற மாரி குண்டா வருல்ல அந்த மாரி ரெண்டு மூனு இதுல மாத்தி வச்சுட்டா ப அதது அப்பப்ப தேவப்படும்போது எடுத்துகோங்க
ஓஹோ இல்லங்க நான் கொஞ்ச கொஞ்சமா கரண்டில எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிப்பங்க பெரிய டப்பாலயே வச்சிட்டு
ஆஹ்ஹ அந்த ஒரு சிலரு இப்டி பண்ணவு ஒரு சிலர் அப்டியே யூஸ் பண்றாங்கோ
ஆமா அந்த முதல் நாள் மட்டும் நம்ம ஃபிரிட்ஜுல வைக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சோ மட்டும் எடுத்து வெளிய தனியாவே வச்சு வச்சுடுவங்க அந்த ஒரு நாள் இட்லி போட எனக்கு ரொம்ப புடிக் குங்க அதுக்கப்புறம் எனக்கு இட்லி செய்ய புடிக்காதுங்க
உம் ஆஹ்ஹ நானு இல்லங்கோ வ அது வந்து நீங்கோ ரொம்ப நேரோ வெளில வச்சாதான்ங்கோ ரொம்ப புளிச்சிடும் நீங்கோ ஒரு மண் நேரோ வச்சு உள்ள வச் சிருங்கோ பிரிஜுகுள்ளோ இது ஆட்டின் வந்த உடனே ஒ ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் வெளிய வைங்கோ மா அப்பறோ டக்குனு தூக்கி உள்ள வச்சு டு நீங்க எப்ப செய்வீங்களோ அப்போ வந்து இப்போ இப்போ காலையில டிஃபன் செய்யணுமா காலையில ஏழு மணிக்கு எல்லாம் எடுத்து வெச்சுருங்கோ நீங்க ஊத்றது ஒம்போது மணி பத்து மணினா அதுக்குள்ள அந் மாவு அதுக்காக எல்லா உப்பு இதெல்லாம் கலந்து கால்ல ஏழு மணிக்கு எடுத்து வச்சிருங்கோ கரெட் டா நீங்க செய் முத்துக்குள்ள அந்த மாவு ரெ டி ஆயிடுங்க
அது அந்த கூலிங் மட்டும் தானங்க எறங்கும் அந்த மாரி வெச்சா
இல்லைங்கோ உப்பிள் கூட வருங்கோ லைட்டா
அப்ப டியா ஏன்னா நா நென்ச்சிட்டு இருக்க புளிக்காம வெச்சா அதுக்கப்புறோ அந்த கூலிங்கப்புறோ அது புளிக்கவே புளிக்காது
த்த மாவும் புளிச்சிட்ச் சென்னா சாப்டவே முடிய மாட்து மாவு
ஆமாங்க
யூஸ் பண்ணவும் இது வந்து நீங்க எப்ப எடுத் செஞ்சாலுமே ஃப்ரஷ் மாவு மாரி இருக்கும் ஒங்களுக்கு அப் அதனால நாங்கோ இப்டி தா நெறைய யூஸ் பண்ணுவோ ஆமா புளிப் பேந்தே இருக்காது உங்களுக்கு எப்போ எடுத்தாலுமே வந்து ஆ அப்போ இது பண்ண மாவு மாரி தா இருக்கும் ஒங்களுக்கு எப்போ இட்லி எந்து கடைசி மாவு வெரியு இட்லி நல்லா தாங்க வரும்
அப்டிங்களா அப்ப நா கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்றேன்ங்க நா இந்த மொற கண்டிப்
ஆமா ஏன்னா நா அப்டிதா விட்டுட்டேங்க அம்மாங்க வந்தப்போ மாவ விட்டுட்டே ஃப்ரிட்ஜ் கரண்ட் போயிட்டுன் டு ஆட்டின் வன்ட்டு அப்டியே வெளியவே விட்டுட் டு அம்மாவு சொன்னாங்க நைட் ஃபுல்லா இப்டியே விட்ரு நாளைக்கி காலேல எடுத்து வச்சிக்கோண்டுன்னு மொத் த மாவுமே புளிப்பு ஏறிச்சிங்கயா மொதல் நாளே சாப்ட முடியல அத எப்டி நமக்கு ஃப்ரிட்ஜில் வெச்சாலு அந்த புளிப்பு புளிப்புதான அடுத்து எடுத்து செய்றதுக்கு புடிக்க மாட்டேங்க
நீங்க எந்த டைமுக்கு அரைப்பீங்க அரைச்சிட்டு வருவீங்க
நைட்லதா எட்டு மணி அப்டி ஆயிடுங்க
ஆ நானு அந்த டைம் தாங்க அரைக்
ஆ நீங்க பத்தும் பத்து மணி வரைய வெளிய வச்சிருங்கோ படுக்கப்போம் போது எடுத் து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்கோ
ஓ அப்பன்னா காலே எஸ் சாயந்தரோ ஒரு அஞ்சி மணிக்காவே அரைச்சிட்டு வந்துர்ணுங்க
ஆ இல்லைங்க அது கூட ரொம்ப கேப் ஆய்டுதுல்ல
ஒரு நாலு மணி நேரம் தாங்க இருக்கும் அஞ் ஜியாருக்குள்ள அரச்சோன்னா அது புளிக்க கொஞ்சமாது டைம் கொடுக் உம்
மழ காலத்துல வேணா அப்டி பண்ணுங்கோ மழ காலத்துல வேணும்னா நீங்க அஞ்சு ஆறு மணிக்கெலா இப்பெல்லா வெயிலு காலதானே வெயில் தானே இன்னூ இதா இருக்கு மழ வர ஸ்டார்ட் ஆவலல்ல அதனால உங்களுக் ஒன்றும் பிரச்சனை இல்ல டூ அவர்ஸ் வச்சா கூடப் டக்குன்னு இதாயிடு ஆ ஏ தெரிஞ்சி நீங்க வேன மழக் டைம்ல புளிக்காத டைம்ல வேணா அந்த மாதிரி அஞ்சு மணி காட்டி நைட் வெடி விட்டுட்டு அப்றமா வேணா எடுத்து வைங்கோ இப்ப எனக்கு தெரிஞ்சு டூ டூ அவர்ஸ் அப்டி விட்டே போதும் நீங்க ஏழு மணி எட்டு மணிக்கு கூட ஆட்டங்கங்கோங் பிரச்சனையே இல்ல நீங்க தூங்க போறவரை வச்சுட்டு எடுத்து அப்றமா உள்ள வச்சிருக்க அவ்ளதா
செரி செரிங்க
ஏழு மணிக்கு எத்துட்டு வந்தா கூடி ஓகே தாங்கோ நீங்க படுக்கறது என்னா பத்தர மணி எப்டியுமே பதினொரு மணி இப்டிய எல்லாம் கொடுத்தாலுங்கூடி ஆயிடுது
ஆமாங்க
சில டைம்மு அதனால அந்த டைம் கூட நீங்க எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்க அப்டி
செரி செரிங்க பசங்களுக் என்னங்க குடுத்து விட்டீங்க மத்தியானத்துக்கு
பசங்களுக்காங்கோ ரெண்டு கூட்டு செஞ்ச ரைஸ் பண்ண பொரியல் ஒரு ரண் ஒரு விதம் பண்ணுங்க
ஓ எல்லா ஒரு ஒரு ஒரு வித தாங்க பண்ணுவாங்க நீங்க ரெண்டு ரெண்டு விதமாப் பண்ணிறீங்களாங்க
பழகிடுச்சிங்கோ செரி வீட்டுக்காரு எடுத்துன்னு போவாங்களா செரி என் பாப்பா வந்து உருல கிழங்கு பொரியல் செ கேட்டா அவளுக் உருளக்கிழங் சோர் குரியலு அப்றமா மீனுன்னு வந்து இது பீக்கங்காந்துச்சு அந்த பொரியல் செஞ்சே அப்றம் வந்து சொரக்கா கூட்டு வச்சுட்டு ஹம்
ஆஹ்
பொறுமை செஞ்சு காலி பண்ணிருவோம் அப்படிதான இல்லலைங்க அதெல்லாம் நான் சிரமம் பாக் க்காம நிறைய செய்வோங்க சார் ஆஹ் சாப்ப
நல்லது நல்லதுங்க நீங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க உங்க பசங்க நல்லா சாப்பிட்டுட்டு குண்டு குண்டா இருப்பாங்கன்ட்டு தெரியுதுங்க
நீங்க வந்தா கூட வட பாயசத்தோட அப்படியெல்லாங் கிடியாதுங்கோ சாப்ட்டுதா குண்டாவாங்கன்றதெல்லாம் கெடியாது ஸ்ரென்த் இருக்கும் பட் ஆனா உ டம்பல தெரியாதுங்கோ நீங்க அப்டியெல்லா பாத்து எட போட்றாதிங்கோ ஆமா செய்திங் வீடல யாரு குண்டாவுருக் குற்துல்ல செய்யாது வீட்டிங் எல்லாரு ஒல் தியாவு இருக்குற்துல்லீங்கோ
உண்மதாங்க கரெட்டு தாங்க எங்க வீட்டு பசங்க நா சாப்புற சாப்பாட்ல அப்டி பாத்
அதுக்குதாங்க இந்த எக்ஸாம்பள் சொன்ன
சேரிங்க ரொம்ப நன்றிங்க என்னோட கால அட்டன் பண்ணி பேசுனதுக்கு நன்றிங்க வெச்சிரங்க
ம்